என்ன தோழி ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப் எப்டி இருக்கீங்க
ஆஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன்
குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களா தோழி
ஆஹ் இல்ல நல்லா இருக்காங்க உங்க பசங்கலாம் நல்லாக்காங்களா
அ ஆ எல்லா நல்லா இருக்காங்க தோழி
ஆ இன்னைக்கு என்ன சமையல்
அ இன்னைக்கு சமையல் வந்து காரக்குழம்பு தோழி காரக்குழம்பு பீன்ஸ் கேரட்டு் பொரியல் அ முட்ட தோழி உங்க வீட்டுல தோழி
அதெல்லா நல்ல இதா இருக்கே இவங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நா வந்து இன்னைக்கு சாம்பார் புளி கொழம்பு அப்பளம்
ம் செரி தோழி செரி தோழி என்னுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா அ அசைவம்னா நல்லா சாப்பிடுவாங்க தோழி சைவம்னா வந்து து சாப்பிட்றது வந்து கஷ்டோ நம்ம மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு
ஆ ஆமா எல்லாமே இப்போ இந்த வெளில போயிட்டு அந்த சிக்கன் இந்த மாரியா நெறைய சாப்ட்டு பழகிட்டு அவுங்கள இந்த மாரி காய்கறிகளுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு
ம் கண்டிப்பா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்னென்ன உணவுகள் தோழி குடுத்துடுவீங்க
நா வந்து என்னன்னா அவுங்களுக்கு கு அதிகமா இந்த காய்கறி சாதோ தா அதாவது ஃப்ரைட் ரைஸ் தா ஆனா நம்ம வந்து இந்த ஜங்கா் குடுக்காம அவங்களுக்கு இந்த வெள்ளைப்பூட எல்லா நெறைய சேத்துட்டு எண்ணெ ஊத்தி நெறைய வெள்ளைப்பூடு போடுவே நெறயா இந்த கேரட்டு இது கொட மிளாகா முட்டைக்கோஸ் இதெல்லாமே சேத்து நல்லா வதக்குவே இந்த மாரி காய்கறி கூட சேத்து முட்ட போட்டு ரைஸ் மாரி தா செஞ்சு குடுத்துருவே ஆனா என்னன்னா ஃபிரைட் ரைஸ் நா அந்த பாஸ்மதில செய்வாங்க நம்ம அதுக்கு பதிலா வீட்ல இருக்கற அரிசியு நல்லா அவுங்களுக்கு வேக வச்சு கொஞ்சோ மிளகு மட்டு நல்லா போட்டு அவுங்களுக்கு குடுப்பே இரு கொஞ்சோ நெறைய காய்கறி மட்டு வித விதமா மாத்திக்கிட்டே இருப்பே காய்கறி மட்டுமே செஞ்சுட்டு அதுல சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி குடுத்துருவே நீங்க என்ன குடுப்பீங்க
கண்டிப்பா தோழி என்னுடைய குழந்தைகள் வந்து கொழந்தைங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் குடுக்குறத விட தோழி அவுங்க ஸ்கூலுக்குமே பாத்தீங்கன்னா வந்துங்க பிரியாணி ம் கேக்கறாங்க அ பிரியாணிங்கு போது குழந்தைகளோட பகிர்ந்து சாப்பிறதுக்கு வந்து ஏற்ற உணவு இல்ல ஒருத்தவுங்க ஒரு குழந்தை எடு எடுத்துட்டு வரு ஒரு குழந்தை எடுத்துட்டு வராது அதனால வந்து தோழி ஞாயிற்றுக்கிழம மட்டு அத செய்வே தோழி நீங்க பிரியாணி செய்வீங்களா தோழி எப்படி த தோழி செய்வீங்க
நா வந்து பிரியாணி செய்வே ஏனா எங்கள் எங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து வீட்டுல அந்த தொண்ண பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்க பெங்களூர்ல வந்து ரொம்ப ரொம்ப அங்க பிரபலமான ஒரு பிரியாணி அது வந்து அந்த தொண்ண பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப புடிக்கு அவங்களுக்கு நா என்ன பண்ணிடு வேனா தொன்ன பிரியாணி வந்து பிளைனாவே செஞ்சி கூலுக்
அப்படி அது எப்படி செய்வீங்க தோழி
அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஏனா இதுக்கு தகுந்த மாரி மசாலா எடுக்கணு அதுக்கு வந்து எந்தத்துமே கிடையாது வெறு எண்ணெ கொஞ்சமா நெய் மட்டு ஊத் திக்கனு பட்ட கிராம்பு எதுமே போட வேண்டா வல்லாரி வெங்காயோ போட்டுட்டு பல்லாரி வெங்காய மட்டு போட் வதக்கனு அதுக் அதுக்கடுத்து பாத்தீங்கனா இஞ்சி பூண்டு பச்ச மிளகா மல்லி புதினா அது எல்லாமே மிக்சியில அரச்சிக்கனு
இஞ்சி பூண்டு
இஞ்சி பூண்டு பச்ச மிளகா
உம் மல்லி புதினா ஆ
இத மட் அரச்சிக்கணு அந்த வெங்காயோ நல்லா வதங்கணு நல்லா ப்ரௌன்னா ஆகுற அளவுக்கு நல்லா இந்த மசாலாவா அப்டியே உள்ள போட்ருணு போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டுதா போடுவோ இதுக்கு வந்து தக்காளி கூட போட கூடாது தயிர் ஊத்தலா அப்ப வந்து தயிர் ஊத்தணு தயிர் ஊத்தி நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் வந்து கொஞ்ஜோ நல்லா சேத்து ஊத்தணுங்க லைட்டா அந்த பச்ச கலரா வரு பாத் அந்த மாரி வரது நல்லா இருக்கு அந்த பிரியாணி அந்த கலர்ல தா இருக்கு நல்லா என்ன பிரிஞ்சி வரு போது நம்ப காளான் செய்ரோன்னு வச்சுக்கோங்க காலன்ல பண்ணாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டு சூ சூப்பராவே இருக்கு அதனால காளான் வேனா போட்ருவோ போட்டு நல்லா இதான ஒடனே நம்ப தண்ணி ஊத்தீட்டு எப்பயு போல அரிசி ஊத்தி அரிசி போட்டுட்டு கடைசியா லெமன் மட்டு மேலாப்ல பிழிஞ்சி விட்டுட்டு குக்கர்ல விசில் விட்றதுதா இதுவே நம்ப வந்து அவ்ளோதா இது வந்து எனக்கு வந்து அந்த நார்மலா எல்லாரு பண்றாங்க இல்லைங்ளா பிரியாணி அது வந்து எனக்கு செய்யும் போது கண்டிப் இப்ப மசாலால ஏதாது ஒரு தப்பு பண்ணிடுவே ஏதாது ஒன்னு கூடிடு இல்ல எதாது ஒன்னு கொறஞ்சிடு அது ஒரு பயோ எப்பமே இருக்கு என்னால அந்த அளவுக்கு ஒரு நல்லதா பண்ண முடியாது இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கு இது வந்து நம்ப உள்ள வந்து காளான் போட்டு பண்ணலா காளான் இல்லாம நம்ப பிளைனாவே செஞ்சு ஒரு முட்ட வச்சு குடுத்தாலுமே இது வந்து காம்பினேஷன் ரொம்பவே நல்லாருக்கு
எனக்கு நீங்க சொன்னத பாத்தாலே சாப்புனு போல இருக்கு ஆனா எந்த பொருளுமே இல்ல அ சுவையா இருக்குமா தோழி
இல்ல ரொம்பவே சுவையா இருக்கு அதாது என்னன்னா பிரியாணிய பொருத்தளவுல என்ன சொல்லுவாங்கன்னா பச்ச மொளகாய வந்து நம்ப எந்தளவுக்கு நம்ப பயன்டுத்துறமோ அது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாரி நா உங்கட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டே கர மசாலா மட்டு நம்ப வீட்டுல கர கரமசாலா பிரியாணி பொடி இருக்கு இல்லைங்ளா வீட்டுல நம்ம அரைச்சதும் பயன்படுத்த லாம் இல்ல நம்ம அந்த கடைகள்ள வாங்குற பாக்கெடமே வந்து சும்மா ஒரு ஸ்பூன் ஒன்றர ஸ்பூன் அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கலாம் அவ்ளவுதா
சரி ஒரு அரை அரை கிலோ வந்து அரிசிக்கு தோழி இதுல வந்து எத்தன பல்லாரி வந்து யூஸ் பண்
நா வந்து ஒரு ரெண்டு பல்லாறு தான் போடுவேன்
ஆஹ் ரெண்டு பல்லாரி இஞ்சி இஞ்சி பூண்டு
னு ஒரு பூண்டு வந்து நல்ல ஒரு கைப்பிடி போடலாம்
ஆஹ்
சி வந்து நம்ம கட்ட விரல் அளவுக்கு எடு இருக்கலாம் மல்லி புதினா வந்து நமக்கு கைப்பிடி ஒரு கைப்பிடி அந்த அளவுக்கு ஆமா பச்ச மிளகா பச்ச மிளகா வந்து நம்ம எவ்வளோ போட்டாலுமே இதுக்கு காரம் பத்தாது நா வந்து சும்மா ஒரு டம்ளர் அந்த மாரி எடுக் கிறனு வச்சுக்கோங்களேன் அதுக்கே வந்து ஒரு சின்ன பச்ச மிளகா வந்து பச் பத்து பத்து பச்ச மிளகா போடுவேன் ஆனாலுமே அதுல காரமே தெரிய யாது எந்த காரமே இல்லைங்களையா இல்ல இல்லையா அதனால நம்ம அரிசிக்கு எல்லாத் மே சேத்
இதனுடன் வந்து என்ன சொல்றீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் நீங்க சேர்த்துக்கலானு சொல்றீங்க
செஞ்சதாவே இருக்கலாம் நம்ம இந்த வேற பிரியானி சொல்லீங்களா அதுக்காக செஞ்சு வச்சு பிரியாணி பொடிய போடலாம் இல்ல நம்ம கடைகள்ல வாங்கி வச்சிருக்கிற அந்த பிரியாணி பொடியுமே போடலாம் இந்த பட்டா கிராம் இல்ல இல்ல நா வீட்டுல இல்ல நான் வந்து அதுக்காக அவங்கிட்ட சொல்றே ந அந்த பிரியாணி ந பண்ணும்போதுதா ஏது ஏதாவது ஒரு தப்பு கண்டிப்பா நடந்துரும் எனக்கு அது வந்து என்னால சரியாவே செய்யவே முடியல
உம் அஹ் எனக்கு நீங்க இந்த தொன்ன பிரியாணினு சொன்னோனையே வந்து பேற கேட்டோனையே ஒரு ஒரு வித்தியாசமா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு ஆனா நீங்க சொல்றதுல வந்து இப்ப நீங்க சொன்னதுல பாக்கும் போது சுவைகள் வந்து இருக்குமா செய்யும்போது
கண்டிப்பா இருக்கு இது நீங்க எது பண்ணி பாருங்க ஏன்னா பசங்களுக்கு வந்து நா நடுவில் ரொம்ப நாள் வந்து மறந்துட்டேன் இத வந்து அவங்க இப்போ சமீபத்துல கேட்டாங்க என்னா நம்ம வீட்டுல தொன் ன பிரியாணி செய்றதே இல்லே ரொம்ப நாள் ஆச்சே அப்டினு சொல்லி கேட்டதுனால இப்பதான் நான் காளான் வச்சு பண்ணேன் ரொம்ப ரொம்ப இது வந்து நீங்க பிளைனாவே பண்ணாலுமே ரொம்ப நல்ல லா இருக்கும் அதுவே பண்ணிட்டு நம்ம சிக்கன் ஏதாவது எடுத்தோம்னா அது ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாரி நம்ம வச்சு குடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு
கண்டிப்பா இதுக்கு சைட் டிஷ் வந்து முட்டைய கூட வருத்து கூட குடுக்கலா ஆ சேசேரி இப்ப நீங்க சொன்னது எனக்கு வந்து ஆசையா இருக்கு அதனால வந்து கண்டிப்பா வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து இத வந்து செஞ்சு குடுக்குறேன் எப்டி இருக்குனு சொல்லட்டு ஏன்னா இதுல வந்து நீங்க நம்ம கொத்தமல்லியு புதினாவு போடுறதுனால அதோட கலர் வந்து
ஆமா ஆமா அதுதான் இதுல வந்து அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு ஏன்னா நாங்க முன்னாடி அங்க இருந்த போது தொன்ன பிரியாணிதான் அதிகமா அங்க ரொம்ப ஃபேமஸ்சா இருக்குமா அங்க என்ன வாங்கனாலுமே அந்த கிரீன் கலர்ல தான் இருக்கு அந்த மல்லி புதினாவோட அந்த பிளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சுவை அதிகமா இருக்கு நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்க வீட்டுல பசங்களுக்கு
எங்க வீட்டு்ல வந்து பிரியாணி தோழி எப்படி செய்வனா எங்க பசங்க வந்து வந்து இந்த சிக்கன் பிரியாணிதான் கேட்பாங்க இல்லா மட்டன் பிரியாணி கேட்பாங்க அதனால வந்து நாங்க என்ன பண்றது சிக்கன் பிரியாணி இப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் சிக்கன் சிக்கன் பிரியாணி செஞ்சு குடுப்பேன் நான் செஞ்சு குடுத்த அளவு வந்து சொல்றேன் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு தடவ முயற்
ஆஹ் இல்ல சொல்லுங்க எனக்கு ஏன்னா மசாலா வந்து எனக்கு தெரியாது கண்டிப்பா எனக்கு அளவு தெரியாது அதான் என்னோட பிரச்சனையே பிரியாணில
உம் ஆஹ் கண்டிப்பா வந்து என்னன்னா அஹ் பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாய வந்து நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெய் வந்து ஒரு கரண்டி நான் குளிக்கரண்டி மாரி வச்சிருக்கேன் ஒரு கரண்டி ஊத்துவன் நான் சொல்றது எல்லாமே அரைக் கிலோவுக்கு தான் சொல்றேன் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கி லோ அரிசி ஆஹ் அதுல எண்ணெய ஊத்திட்டு என்ன பண்ணுவனா ஃபர்ஸ்ட் அந்த பட்ட இருக்குல அனைத்து பட்டைகளையு என்ன பண்ணுவே சின்ன சின்னதா போட்டு எனக்கு வந்து இந்த பட்டேயோட ஃபிளேவர் வந்து நெறைய போனாலு புடிக்காது அதுனால சும்மா போடணுங்கிறதுகாச் சின்ன சின்னதா கொஞ்ஜோன்டு போட்டு ஏலக்கா போடவே மாட்ட இப்ப இத மட் டு போட்டுட்டு அதுக்கப்புறோ வெங்காயோ வெங்காயம் பாத்தீங்கனா ஒரு சின்ன வெங்காயமார்ந்தா ஒரு அஞ்சு வெங்காயோ அதே நல்லா பெருசா இருந்து க்குற ஒரு மூணு வெங்காயோ இருந்தா போது மூணு வெங்காயத்த மந்து என்னம் ஒன்னு எண்ணெயார்ல இந்த எண்ண ஊத்தும்போது நெய்யு ரெண்டு ஸ்பூ பா சு ஊத்திர்வ ஊத்திட்டு இந்த பட்டய சிறிதளவ் கொஞ்சமா போட்டுட்டு மூணு வெங்காயத்தியு நல்லா நைசா பொடுசா நீள வாக்குல அரிஞ்சுவெட்ணு அரிஞ்சிட்டு வருத்தா என்ன கலர்ல இருக்கு ஒரு மாரி ப்ரவுன் கலரா அது மாரிக்கு அந்த வெங்காயத்த வந்து நல்லா பொரிகு பொரியணு அந்த எண்ணேல அதுல சிறிதளவு உப்பு சேத்துகுங்க உப்பு சேத்துட்டு நாலு தக்காளி மீடியம் சைஸ் அளவிர்ந்தா நாலு தக்காளி நாலே இவுளவோ நாலு பச்ச மெளகா இதுஎல்லாம் போட்டுட்டு அதுலே நல்லா நல்லா வதங்க உட்ருவ தோழி நல்லா பாத்தீங்கனா ஆஹ் ஒரு பேஸ்ட் பதத்துக் வந்துரு தோழி கேக்குதா தோழி நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு தோழி நா பேஸ்